ஹலோ
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கும் தோழி வணக்கம் எப்டி இருக்கீங்க நீங்ளும்
நல்லா இருக்கேங்க
என்ன பண்ணட்டு இருக்கீமா
நானா இப்பதாங்க சும்மா எங்க வீட்டுக்காரு வாடகைக்கு போனாரு
உம்
வண்டி ஓட்டிட்டு இருக்கறாரு அவரு டிரைவரு
ஓ சூப்பருங்க நல்ல விஷயம்
ஆஹ் வாடகை வந்திருக்குன்னு போயிருக் காருங்க ரொம்ப நாளா வாடகைகு இல்லாம இருந்துச்சா
உம்
சரி இன்னைக்கு தான் ஏதோ வந்திருக்குன்னு போயிருக்காருங்க
ஓ சரிங்க சரிங்க
மா உட்காட்டுருக்கேங்க
ஹீம்
நீங்கங்க உங்க வீட்டுக்காரர் என்ன பண் றாரு
எங்க வீட்டுக்காரும் வந்து ஆஹ் கிளம்பிட்டாருங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க பசங்க தான் பொண்ணுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பையனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் நல்ல நாள் வரலான்ட்டுன்னு ஆஹ் தேர்ஸ்டே வந்து நல்ல னாலும் அன்னைக்குந்து வேணா ஓபன் பண்ணி லாம் பதினொன்னாவதுன்னு வெயிட்டிங்ல போட்டிருக்காங்க வியாழக்கிழம்ப வந்தது இதாங்க ஸ்கூல் ஒருத்தர் மட்டும் பையனுக்கு பொண்ணு கிளம்பிட்டாங்க பையன் ஜாலியா இருக்கான் அடம்புடிச்சினே போனாப் நம்ப இன்னைக்கு லீவு போட்டுக்கிட்டா இன்னைக்கு லீ்வு சும்மா சும்மா லீவ் போட்டேனே அடி விழும் போ அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கோங்க
அவளுக்கு லீவ் போடுற டைம் வருங்க
சரிங்க கண்டிப்பா கண்டிப்பா
சரிங்க இன்னொரு விஷயம் உங்க வீட்டுக்காரு இந்த பலா இது வாழைக்காய் ஆஹ் மாங்காயி அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் இல்லையா அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி பலா காயை வாங்கிட்டு வர சொல்லுங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க
அங்க கிடைக்காதுங்கோ கஷ்டம் தாங்கோ அவங்க இருக்குற இடத்துல
அப்படியா சரி சரிங்க ஏன்னா கொஞ்சம் அதுவும் மழ அடியடிவாரம் அப்படின்றதுனால கிடைக்குமோனுனேச்சிட்டேங்க
ஆஹ் வாழைக்கா இப்படிதாங்க கிடைக்குதே தவிர அந்த பக்கம் அந்த மரம் எல்லாம் இல்லைங்கோ
ஓஹோ
ஆமா அது வந்து இதே இல்ல இருக்குறவங்களுக்கு தாங்க கிடைக்கும் இவங்க இருக்கிற பகுதியில் இல்லைங்கோ ஆமா மலையில இருக்கு உங்களுக்கு தான் கிடைக்குங்க
சரிங்க உங்களுக்கு வேற எப்படியாவது அந்த பலா காய் கிடைச்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்க
சரிங்க கண்டிப்பா சொல்றேனுங்கோ நீங்க
ஏன்னா நீங்க செய்யறதெல்லாம் சொல்லி பார்த்தட்டு கேட்டு கேட்டு எனக்கும் கொஞ்சம் செய்யணும் போல ஆசையா இருக்கு அது ஒரு பிரெண்டு் சொன்னாங்க பாருங்க உங்களுக்கு படிச்ச டிஷ் என்னன்னக்கு கேட்டாங்க அஹ் அவங்க நான் பலக்காய் பிரியாணி சூப் சூப்பரா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஆமா ஆமா ஆமாங்கோ ஆமாங்கோ அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டாம்
ஆஹ் ரெசிபி கேட்டுக்குனாங்க இப்ப எனக்கு செய்யணும் ஆனா பல
அதுலும் இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க பாருங்கோ அப்படி புக்ஸ் ரீடிங்கெல்லாம் ரொம்ப படிப்பாங்களாம் ரொம்ப இது பண்ணுவாங்களாம் அப்புறம் பார்த்தாக்கா எங்களுடைய ஃப்ரெண்டு பொண்ணு அங்கே தான் இருந்ததுங்கோ அவங்க வாங்கிட்டு போனை வாங்கிட்டு ஐயோ புக்ஸ் ரீடிங்கா ஐயோ உங்களுக்குட சுத்தமா தெரியாது அந்த பேரே இல்லலைங்கோ அத்தை அப்படினுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க நல்லா காமெடியா பேசுவாங்கோ உம்ம் ஆமாங்க அந்த மாதிரி ஆனா ட்ரை நல்ல விஷயம் தான் நீங்க செய்யணும்னு நினைக்க கிறது ஆஹ் கண்டிப்பா எங்கேயாச்சும் கிடைச்சா நான் சொல்றேன் நம்ம இதுல கூட பசார்ல கூட காய் மார்கேட்் கூட அது சீசன் இருக்கும் இருக்கும்போது வருங்கோ
இல்லலைங்க இப்போ இப்போ சீசன் கிடையாது இப்ப எல்லாம் பழுத்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம கேரளால பாத்தோம் இல்லையா எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கி அறுத்துன்னு வந்திருந்தா ஆயிருந்துருக்கும்னு நினைக்கிறேங்க
நிறைய பேர் போறங்களோ அப்டில்லாம் அறுக்குறாங்கப்பா இவங்க யாரும் சரிட்டுன்னு நம்மளுக்கு யாருமே இது பண்ணலட்டு நம்ம அமைதியிட்டோம் அங்கெல்லாம் ஈச சிய கிடைக்குமாம் உங்களுக்கு பழம் கூட எப்டி இருந்தது பதம் ஆமாங்கோ சரி விடுங்கோ பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மலை சைடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கோ அவங்ககிட்ட சொல்லுங்க பாருங்க உங்ககிட்ட ன்னு வந்து சேரும் அவங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அங்க புடிச்சு வச்சிருக்காங்க
ஆமாங்க எங்க ஃப்ரெண்ட் இருக்குறாங்க எங்க ஃபிரரெண்ட சொல்றீங்களா உங்க ஃப்ரெண்ட சொல்றீங்களா
இல்லங்கோ எல்லாம்ந்தா நான் ரெண்டு பேருக்கு இருந்தா இப்ப ஃப்ரெண்டா இருக்காங்களல்லா அவங்களேதான் நான் சொல்லிட்டு இருக்கேங்கோ
ஆஹ் அவங்க குடுக்குறது இல்லைங்க என் பேரு சொல்லி அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க நான் கேட்டாலும் அதனால கேக்குறதே இல்லைங்க அப்டித்தாங்க நான் ஒருத்தரு கிட்ட நெய் எது மலையில் வந்துட்டு அவங்களுக்கும் இருக்காங்க அவுங்க அவங்க மூலியமா தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க நா என்ன பண்ணே அவங்க கிட்ட சொல்லி அவுங்க ஃப்ரெண்டு கிட்டயே எனக்கு இது மாரி மலைத் தேன் நல்லா இருக்கும் ஆ இந்த தேன் எனக்கு வேணும்ன்னு கேட்டுட்டேங்க ஆஹ் சரி சொல்லிட்டு டைரெக்டாவே என் ஃரெண்டு கிட்ட நீங்க கேட்டு வாங்கிக்கோங்கன்னு தாங்க சொன்னாங்க நானும் அவுங்க கிட்ட கேட்டாங்க இவுங்க எதுர்லதாங்க கேட்டேன் அவுங்க எடுத்துட்டு வந்து வந்து என்ன பாக்க முடியலங்க என் கிட்ட எடுத்துட்டு வந்து குடுக்க முடியல அதனால அவங்ககிட்ட குடுத்தாங்க குடுத்துட்டு இந்த மாதிரிங்க கிட்ட குடுத்து குடுத்துருங்க அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிருக் இருக்காங்க அவுங்களே குடுத் வச்சட்டுக்கறாங்க தேன் எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லைங்க நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு நீங்க இன்னொரு முறை கேட்டு வாங்கிக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க
ஹூம்
அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டு கேட்டாலும் எது எதுவுமே எனக்கு தெரியாம நீங்க கேக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க
ஆஹ் சொன்னாங்களா அதுவும் உம்
சொல்றதுக்கு பதில் எங்க பிரெண்டு ஒருத்தருக்கு வந்துட்டு அவுங்க மூலியமா தான் எது ஒண்ணும் செய்ணும் அப்பின்னு மாரி ஒரு விஷயத்த செஞ்சாங்க அந்த விஷ வகசியத்துல இருந்தே எனக்கு கொஞ்சம் இல்ல அவுங்களுக்கு தெரியாம நம்ம எதுவுமே கேக்க கூடாது செய்யக் கூடாது அப்டின் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குனேங்க எல்லாத்தையும்
உம் உம் அபின்னா
கேட்டு நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம கைல குடுத்துட்டு அவுங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க எதுக்குங்க நம்மளுக்கு அவுங்க ஃப்ரெண்டு் அவுங்களோட இருக்கட்டும்
ஆமாங்க மழை தேன் வந்து ரொம்ப ரிஸ்க் எங்க எங்க வீட்டுக்காரர் தான் ஒரு வாட்டி வந்து ஆஹ் வேலையில இருந்து வரும்போது வந்து அங்க வந்து போன் பண்ணாங்க அப்பித்தல ஒரு டைமு ஒரு ஆயித்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் இங்க எல்லாம் எடுத்துனு இருக்காங்க ஒனக்கு வேணுமா கேட்டாரு சரி நானும் உ சேரி எடுத்துட்டு வா பசங்கல்லாம் சாப்டு வாங்கன்னு சொன்னேன் சரி இவரு என்ன பண்ணாரு ரெண்டு அங்க எல்லாம் நறைய கட்டிருச்சான் அவுங்க எல்லாம் அதெல்லாம் இது பண்ணும் போது இவரு என்ன சொல்லர்காரு எனக்கும் முடிஞ்சாக்கா எவ்வளவு கிடைக்குதோ அவ்ளோ குடுங்கோ ஒரு லிட்ரோ ரெண்டு லிட்ரோ எவ்ளோனாலு ஓகோ நா காஸ் புக்கு வாங்கிக்கிறேன் எனக்கு சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டு இவரு எங்கயோ போயிட்டு வரத்துக்குள்ளோ ஃப்ரெண்ட் எல்லாம் வாங்கிட்டுக்குறாங்கோ அப்றமா இவரு சண்டை போட்டு நான் சொல்லி வச்சுட்டு போவேன் எனக்கு தெரியாது எனக்கு வேணும் வேணும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ நான் முன்னாடியே சொல்ட்டு போனம் தானே அப்டிட்னு அது என்ன பியூர் ன் இல்லையா கெடைக்காது நம்மளுக்கு அந்த மாதிரி கண்ணு முன்னாடி எடுக்கிறது அதனால அப்புறமா சண்டை போட்டு இவரு அப்படி இப்படின்ட்டு அப்புறம் அரை லிட்டரு தான் குடுத்தாங்களாம் அந்த அரை லிட்ட லிட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்து வந்தங்கனா
ஆமாங்க நீங்க ப்யூர் தேன் குடிச்சிருக்கீங்களா
ஆமாங்க குடிச்சிருக்க அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க வி ஆமா அங்கயே கட்ட நின்னுனச்சா மலத் தோனா எ அது எல்லாம் கிடையாது அதே இது அவங்க இருக்கற இடத்துல ஆமா நான் தேன் அவ்வளவுவ சாப்பிட மாட்டேங்கோ பசங்க தான் சாப்பிடுவாங்கோ பசங்களுக்காக இவரு வாங்கிட்டு வந்தாருங்க வீட்டுக்காரு பசங்க தான் சாப்பிடுவாங்க என பெண்ணுகு அவ்ளோ தோன்அல்லாம் புடி பிடிக்காதுங்கா
ஓஹ ஹ என்ன மழைத்தேன்னு டேஸ்ட்டு வேற மாரி வருதுங்க
இல்ல இப்பா அவங்க இருக்கிறடுத்து த்துல கட்டினுவிச்சான் அது ஆமா மழைத்தோன் இன்னும் சூப்பரா இருக்கும்
ஓவ்
அதுல்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க உங்களுக்கு ஆனா ஏமாத்துவங்க நே நிறைய வந்து ரோடல இந்த சைடு எல்லாம் மழை தேணும் சொல்லி விற்பாங்க அதெல்லாம் ப்யூர் இருக்காதுங்கோ நீங்க ஏன்னா மலையில இருக்கவங்களே குடி ச்சி வாங்கினா உண்டுங்க உங்களுக்கு மலை தேன் உண்டு
உம்
உம் மாதிரி இருக்குவங்களே புடிச்சி வாங்கணும் அப்பதான்
நான் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வேலை பாரத்துட்டு இருந்தேங்க அங்க வந்துட்டு ட்டு ஒரு பேரண்ட்
ஆஹ
ஹலோ அங்க வந்து டூ ஒரு பேரண்ட் கொல்லிமலையில்ல இல்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்குறாங்க நாங்க அங்க இருந்து உங்களுக்கு தேன்னு எது பண்ணி குடுக்குறோன்னு சொல்லி ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தாங்க குடுத்தாங்க ஆஹ இது ஒர்ஜினல் தேன்னு சொல்லிதாங்க குடுத்தாங்க
ம்
இப்போ வந்துட்டு எல்லாருமே ஒரு சிலர் அர அர லிட்டர் மட்டும் தான் வாங்கி அரை லிட்டர் பாட்டில்ல எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க நான் வந்துட்டு காலிப் இப்பண்ணாம ஒரு மூணு மாசம் வச்சுட்டேங்க அடில்ல சக்கர கட்டி இதுங்கப்
ஆம்மா ஓ அப்போ ஏமாத்தியிருக்காங்க
அஹ ஏமாத்திருக்காங்க பத் தெரிஞ்சிக்கனங்க ஒரிஜினல் தேன் அந்த மாரி இருக்காது ஏன்னா அது தேன்னுன் ற்ற விஷயம் எப்பயுமே கெடாது ஒண்ணுங்க இயற்கையாவே கிடைக்கிறது அன்னிக் கெடவும் கெடவே கெடாது அது அப்படின்றது அடியில வெல்லப்பாகு எப்படி சேரும் இல்லங்களா கெட்டியா கவுத்தா பாட்டல்ல இருந்து வெளிவே வராதுங்க அது
ஆமாங்க தெரியும் உம்
அப்படியே கட்டிக்கிச்சுங்க கல்லு மாரி அப்புறம் நான் என்ன பண்ணேன் அது உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு குத்தனங்க இப்போ தண்ணிய வந் வந்துட்டு சக்கரை ஒரு அர பாட்டில் கொட்டிட்டு அதுல லைட்டா தண்ணி ஊத்தி வச்சா அந்த சக்கர கரையாமப் அப்டியே அப்டியே முழுசா இருக்கும் லே ங்களா அப்ப உள்ள இறங்குள்ள மண்ணுள்ள இறங் வேற மாரி
ம் ம்
எப்டி இறங்கிச்சிங்க அந்த குச்சி
உம் உம் அப்போ ஏமாத்திருக்காங்க
ஆமாங்க நல்லாவே தெரிஞ்சுதுங்க ஒருத்தர்து உண்மையான தேன்னு நாங்க மலையில இருந்து வாயுனுவந்து தரோன்னு இப் அப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு விஷயம் அப்பதாங்க தெரிஞ்சுது
ஆமாங்க உஷாரம் வாங்க அது அந்த மாதிரி அதுதான் இந்த கார்ல போகும் போதெல்லாம் ரோட் சைடுல எல்லாம் நிறைய மாதிரி தங்க சேல் பண்ணுவாங்க வாங்கற க்காக அதெல்லாம் ஆனா வந்து பியூர் இருக்காது நம்ம அங்கே இருக்கிறோமோ அங்கவே இதுவா வீடு எடுத்து இருக்காங்க பாருங்க அவங்க யார ஆ புடிச்சா அது மூலிமா வாங்குனாக்க
அக்கா
அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்
உஹம்
ஆஹ்
நம்ம உண்மையான தேனுன்னா இருமலுக்காக குடிப்போம் நான் அந்த தேனை குடிச்ச எனக்கு இருமல் அத மானது தாங்க ஜாஸ்தி
ஆஹ்ஹ் அதை சர்க்கரை பாக்குாங்களா அது ஃபுல்லா சர்க்கர கட்ட இருந்தாது அதனாலும் உங்களுக்கு செட் ஆயிருந்தது து அந்த மாதிரி
இல்ல போட்டதும் போட்டாங்க ஒரு வெள்ளம் பாகா போட்டிருந்துக்கலாம்ல்ல இன்னும் ஒரு தோணிச்சிங்கா
உஹம் உம் உம் ஒரு வாட்டி அப்படிதான்ங்கோ அஹ் இது என்னது ஃப்ரெண்ட் அவங்க எல்லாம் மழ போயிருந்தாங்களாம் சரி போன் பண்ணியிருந்தாங்க எங்க இருக்குன்னு கேட்டு ஏலகிரி மாலையில இருக்குன்னு சொன்னாங்க ஒ அப்படியா நான் கேட்டுட்டு சரிங்கோ இது நான் என்ன பண்ணேன் எங்க வீட்டுக்குள்ள பேசி இருக்கும் போது அப்படியே யாரு காவல பேசின வெயிட்டிங் வந்து இந்த மாதிரி என் ரெண்டு தான் மலைக்கு போயிருக்காங்கள சரிப்போ பலாபழம் எடுத்துட்டு வந்துட்டு சொல்லு அங்கிருந்து நாங்க யாரனா பஸ்ல குடுத்த அனுச்சா கூட வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கோ சரி நான் என்ன பண்ணே அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஆஹ அம்மாவும் வருவாங்க லீவ்ல கொஞ்சன்னா பொறு நீங்க மழைக்கு போயிருக்கீங்க இல்லையா ஆஹ் பல பழம் முஞ்சா வாங்கிட்டு வாங்க அப்டினா ஐயோ உன்கு என்ன பலாப்பழம் தானே நாங்க பாரு உனக்கு எங்க இருந்து ப்பியூரா ஒரு நாலா இங்க கூட நல்லாவே இருக்காது ஜவ்வாது மலையில இருந்து உனக்கு தெரிவிக்கிறோம் பாரு சூப்பரா இருக்கும் அப்டின்ட்டு கத அளந்தாங்க உனக்கு எப்ப வேணும்னு சொல்லு அந்த டைமுக்கு வந்து அதுக்கப்புறம் போன் பண்ணக்கா இருமா வாங்கி இருமா வாங்கிக்கலாம் இனிமே வருதுங்க இன்னும் வரலிங்கோ அப் அப்பா அம்மா எல்லாம் கூட வந்து கூட போயிட்டாங்க உ அவங்க வரும்போது கூட சொல்லு வேணா டக்குன்னனு வந்துருவோம் உங்களுக்கு வீட்டுக்கு வீட்ட தேடி வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க அது அன்னைக்கு கே வாங்க
ஆஹ்
அவங்க வாங்கி குடுத்திருந்தாலச்சும் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் என்னவோ சாப்பிட்டு இருப்பாங்கோ இது வாங்கலாம் வாங்கலான்ட்டுக்க ஓய் உங்க வாங்குவ விட்டு ல்லைங்க இவங்களும் தருங்க உங்க நம்பியது இருந்தா சரிங்க ஓரி
செரிங்க ரொம்ப நன்றிங்க என்னோட போன எடுத்து பேசுனதுக்கு நன்றிங்க நன்றிங்க வச்சுறங்க
ஆஹ் நன்றி வணக்கம்